ஆ
ஹலோ
ஆ ஹலோ
ஹலோ சார் கேக்குதுங்ளா
ஹலோ
சார் நகைக்
சார் ஆமா ஆமாங்க நக கட தா
ஓகே சார் ஓகே சார் ஒண்ணு
நீங்க பேசுற செரியா கேக்கலைங்க
ஆ வண்டில போய்ட்டு இப்ப கேக்குதா காத்தடிக்குதா ஹலோ இப்ப கேக்குதுங்ளா
ஆ ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குதுங் கேக்குதுங் சொல்லுங்க ஆ ஆமாங்க
ஓகே சார் ஓகே சார் ஒண்ணுல்ல அடுத்த மாசோ அடுத் த மாசோ முப்பத்தி ஒண்ணாந் தேதி
ம்
வீட்ல ஒரு ஃபங்கஷன் சார் காது குத்து ஃபங்க்ஷனு அ அது கடுத்த மாசோ
ம்
முப்பதாந் தேதி வளைகாப்பு அதுப் து அடுத்த மாசோ
உம்
கல்யாணோ நாங்க எப்பியு போயி நக வந்து அப்படியே எடுக்க மாட்டோ ரெடி மேடா எடுக்க மாட்டோ அப்படியே மேக் பண்ணி வச்சத கஷ்டமைஸ் பண்ணிதான் வாங்குவோ
சரி உம்
அதுதா எங்களுக்கு நாங் சொல்லுவோ எங்களுக்கு இப்டி வேணு இது போல் இருக்கணு இந்த டிசைன் போடுங்க
உம்
போடுங்க பண்ணி ஆ பா எப்டி சொல்றது அதா இத பொண்ண நாங்க டிசைன் வேணுங்கு அந்த அது பொத வாங்கிட்டு அதா உங்களுக்கு கால் பண்ணே உங்க நகைக்கடைதா இங்க கொஞ்ச நல்லா பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க
ஆமாங்க ஆமாங்க முன்னாடி
உம் சொல்லுங்க ஆஹ் இதுக்கு முன்னாடி நாங்க ஸ்டே பண்ண இருந்த இடத்துல இப்ப வாடக வந்தா சொந்த வீடு கட்டி இங்கேயே வந்தாச்சு அங்க எப்டி நா அங்க அங்க அப்டித்தா நாங்க கஷ்டப்படுவாங்க நாங்க போன னால எப்டி சொல்றது நம்மளுக்கு தனியால்ல
உம் உம்
ஆஹ அதங்க வந்து விட்ட நீ
என்ல்லா அவ்ளோ
அ கா ஆட்டல அதா உங்க டிரவர்ல எல்லா செஞ்சு குடுக்கீங்க டீ குடிச்ச கால் கம்மியா போதுனிங்க
உஹம்
அநியாயமா நடந்துட்டு கேள்விப்பட்டா எப்டின்னு தெரில வந்து பார்த்தனா நியாயமாங்க அதா நக ஆர்டரு இருக்கு போண்ணல
நம்ம நம்ம கடையில பாாரத்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து பர்பெக்டா ப்ராப்பரா நைன் ஒன் சிக்ஸ் ஹால் மார்க் நகங்க எல்லா
அப்போ இல்லங்கறயா
அதாது தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி பதினாலு நம்பரு ஹால்மார்க் னக்கா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கனா
உ
அதாங்க நைன் ஒன் சிக்ஸ்னா ஒன்பது ஒண்ணு ஆறு அதுதாங்க
அது எதுக்கு அது மென்ஷன் பண்றாங்க என்ன அது அதனால நயன் ஒன் சிக்ஸ் மென்ஷன் பண்ண அது என்ன சொல்ல வருவாங்க அதுல
தான்னே நான் சொன்னது இல்லைங்க நைன் ஒன் சிக்ஸ் ச்சுன்னு ஆண்டாண்டு காலமா காலங்காலமா முன்னோறு
கேளுங்க சொல்ற கேளுங்க சொல்ற கேளுங்க ஒரு நிமிஷோ சொல்ற கேளுங்க இப்ப நக செய்யும்போது நக தங்க வந்து பியூர் பாம் ஆஃப் கோல்டு செரிங்களா தூய தங்கத்த வந்து நம வந்து நகையா பண்ண முடியாது வளக்க முடியாது செரிங்களா வளைக்கவோ அத நகையா செய்யவோ அந்த மாரி பண்ண முடியாது அதனால அது வந்து ஸ்டெப்பு கலப்பாங்க ஸ்டெப்ப செம்புவா ஸ்டெப்பு ஓகேங்களா அத கலப்பாங்க அதுதா நைன் ஒன் சிக்ஸ் என்னனா நைன்டி ஒன் பாய்ன்ட் சிக்ஸ் பா கோல்டு உள்ள நகை மீதி வந்து எயிட் பாய்ண்ட் ஃபோர் பர்சன்ட் செப்பு கலந்தது நைன் ஒன் சிக்ஸ் நகை நைன்டி ஒன் பாய்ண்ட் சிக்ஸ் பர்சன்டு தங்கோ அதுல கலந்த இருக்கு அப்ப
அத தாங்க நா சொல்ல வந்த ஆனா இது வந்து பெருசா நக கடக்காருங்க சொல்ல மாட்டாங்க வெளியில
எழுதிடுங்க உங்களுக்கு ஏங்க கத விடுறீங்க ஏங்க ஓட்றீங்க
இல்ல இது வந்து சொல்லுலா தா ஆனா நக கடக்காரங்க என்னைக்குமே இந்த மாரி விஷயத்த வந்து வெளியில ஷேர் பண்ண மாட்டாங்க
அப்படியா கே டி எம்னு போடுறாங்கள அப்படி அதுக்கு என்னங்க அத சொல்லுங்க இப்ப ஷேர் பண்ணுங்க நாலா ஷேர் பண்ணல்ல
ஆஹ் இப்ப கேட்டீங்க பாருங்க ஒரு கேள்வி சிறப்பான கேள்வி ஆனா இத நா சொல்ல கூடாதுங்க ஒரே நக கடக்காரன்னு எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குதுங்க நா வந்து எங்க எங்க ஆளுங்களோட ரகசியத்த நாங்க வந்து வெளியில சொல் சொல்ல மாட்டோ நாங்க
இந்த ரகசியதா கூகுள்ள அடிச்சா உலகத்துக்கே தெரியு உங்களுக்கு தெரியுமா
ஐயையோ அதாங்க கூகுள் பாத்துக்கோங்க ஆனா நாம வந்து நாங்க சொல்லக்கூடாதுன்னு சத்திய வாங்கி இருக்காங்க எங்க வீட்ல எல்லாருமே நாங்க பரம்பர பரம்பரையா அந்த ரகசியத்த வச்சிருக்கறோ உம்
ஓ சாமி குத்தோ ஆயிடு ஓகே ஓகே அத விடுங்க ஓகே ஆறுதல் சொல்ற கேட்டுக்குவீங்களா ஒண்ணு இல்லைங்க ஒரு காள் போண் கம்மலு
ரைட்டுங்க
கா காள் கிலோ
கால் கிலோல கம்மல் போட்டா காதை இழுத்துன்னு தரையில தாங்க தேச்சுன்னு போவோம் அஹ
முட்டு குடுத்து கம்பல் அப்டியே நிக்கணும்
ரைட்டு ஓகே ஆஹ்
கமளே கால் ஆஹ் வலையில ஒரு முக்கால் கிலோ போட்டுக்குங்க
முக்காகிலா ஆ அப்பா ஹான்
அப்ப கையில வலையல போடுறதில்ல வலையல வந்து சேல பொண்ணு வரையல உள்ளள்ள கையை விட்டு அப்படிட்டு
ஓஹோ அதாவதுங்க இப்ப வந்து அரினு ஒருத்தரு இருந்தாப்புல கேள்விப்பட்டுருப்பீங்க அவரு கூட இவ்வளவு மாட்டினு சுத்த மாட்டாரு ஏன்
செய்யாருதான் சொல்ல தேவல்லைங்க தகவல் ஒரு முக்கியத்துவம் பார்த்தீங்ஙனா
முக்கா கிலோ மூக்குத்தி
கம்பளு
கால் கிலோ கம்மலு வேற எவங்க
ஒட்டியானாம் ஒன்பது கிலோ ஒட்டியானம் விடுங்க விடுங்க சும்மா விளையாட்டுக்கு சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் அஹ் நோட் பண்ணிக்க ஒண்ணும்ல அதப்புற பொல்ல தோடு ஓகேங்களா ரெண்டு பௌனு வச்சீகங்க அந்த சைடு ஒரு பௌனு இந்த சைடு ஒரு பௌனு பொங்கலோட சேத்து
ரெண்டு பௌன்லத்தோடு
நெத்தி சுட்டி வந்து ஒன்ற பௌனு
சரிங்க அடுத்து காசு மாலை
காசு மாலை இல்லைங்க கா காசு ஒரு மாலை காசுபச்சி மாலை நாங்க வாங்கிக்கோம் மாலைல்லாம் வேணாம் ஆஹ் நெக்லஸ் நெக்ல இல காசு மாலை ஆஹ
ஆஹ் ஆஹ்
ஆஹ் ஆமா ஏனா நெக்லஸ் நெக்லஸ் கல்லுவச்ச நெக்லஸ் ஓகேங்ளா கல்லு வச்ச நெக்லஸ்ஸு வய்றக்கல் வேணா செகப்பு க கண்டந்த அந்த
ஆமா ரத்தனுக்கல்லே
விதையாட்டம் இருக்குமே அதை அதை படித்து
அதுதாங்க தேனஸ் வச்சிருப்பாரு பாருங்க சோல்ஸ்டோனு செரிங்க நெக்லெஷு அஞ்சு பவுனா செரி ஓஹோ ஆஹ் ஆஹ்
ஒட்டியாணம் பர்ஸ்ட் பவுனு
செய் கூலி வந்து பாத்துக்கிட்டினாங்க மத்த கடயல்லா வந்து ஏகப்பட்ட வெல போடுவாங்க செய் கூலினு இத்தன பர்சன்டேஜ்னு
மத் எ அதாவது நீங்க மத்த கடில விசாரச்சு ல்லா வாங்க நம்ம கடக் எ எங்ககிட்ட வாங்க அதா நீங்க நீங்க பத்து கடய கூட போய் விசாரிச்சுட்ட அதுக்கப்பறமா வாங்க
அடிக்கற வெயில வீட்ட வுட்டே வெளில போக முட்ல நா பத்து கட அழஞ்சா நா என்ன ஆவ சொல்லுங்க
ஏங்க அப்றோ வந்து இப்ப டே பி டிவில சொல்றாங்க பெரிய பெரிய கடக்காரங்கனா டிவில சொல்றாங்க அதெல்லா கேட்டு போய் அழஞ்சிட்டு பத்து கடைய அழஞ்சிட்டு வறீங்க
ஏன்னா நாதா சொல்றனில்ல இப்ப வந்து வெளிகடைக்கே போனதில்ல அந்த ஊர்ல அந்த கடைல வாங்கிட்டு இருந்த இப்ப இங்க வந்துட்டு உங்ககிட்ட வாங்கலா அவங்ககிட்டயே நெறயா செஞ்சு கொரியர் அனுப்புடுங்க ஏ பீட்டி பார்சல் சர்வீஸ் போட்டு வுடுங்க ல்ல லெவன் தேட்டி அவங்க கேட்கமாட்டன்டாங்க எப்டி இல்லன்றாங்க அது தொடர்ந்து பிரச்சன இல்லீங்க நா பா்த் அதுப்பா
உம்
ங்க என்னங்க மொத்தமா சேத்தா முப்பது பவுன் நாற்பது பவுன் அவ்ளதா
ம் அப்பா பரவாலங்க
வேலை சிம்பிளா முடுஞ்சுறும்
ஆனா உண்மையலுமே அத நாம சொல்றோம் நினைக்கும் போதுதாங்க சந்தோஷமா இருக்குது இப்படி
சாப்பிடறதுக்கு நான் அதனால நா அப்டிதான் பேசுவன் ஓகேங்களா
ஆஹ் ஆம்
ஒன்னும் பிரச்சன இல்ல ஓகே வாட்ஸ்அப்ல வந்து உங்க விசிட்டிங் கார்டு அனுப்புடுங்க உங்களோட தொலைபேசி என்னு தொலைபேசில பேசிட்ருக்கேன் கடையோட தொலைபேசி என்னு தனிப்பட்ட தொலை பேசி ஒரு கடையோட அட்ரசுங்க முகவரிலாம் சேர்த்து அந்த ம விச்டி்கார்டு ஒண்ணு விச்டிங் கார்டு விச்டிங் கார்டு இனாங்க தமிழ்ல
விச்டிங் கார்டு வந்து விசிட்டிங்னா அணுகுறது
அஹ் அணுகல் ஆஹ் அணுகல் அட்டையா அந்த அணுகள் அட்டையா அனுல் அட்டைய கொஞ்சம் வாட்ஸ்அப்ல நீங்க அனுகி விட்டீங்கன்னா ந அத ப சேரி டெங்கி இந்த வெயில்ல அழைய சுத்தாம அவ கடைக்கு வந்து சேர்ந்துருவா ஓகீங்களா
இந்த விசில வந்து இந்த தூய தமிழ்ல சொல்லுவாகள அந்த மாரிங்களா
நல்லா மடக்கனும் அது மடைக்கிட்டுதான் ஊதணும் ஒரு அத வுடுங்க ந வேணா அ இப்டி பேசாதிங்க நான் பொங்கிடுவேன் ச ஓக்கேங்க இ டைம் ஆச்சு நா தூங்கணும் காலகடைக்கு வந்து பாக்கலாம் ஓகே
சரிங்க சரிங்க பிண்ண காலையில வாங்க கடைக்கு வாங்க எல்லாத்தையும் வார்ட்டு போங்க ஓகேங்க நன்றி நன்றி நல்வரவு